தொழி எப்டி இருக்கீங்க
எ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லார்க்கே சாப்ட்டுச்சுங்களா
சாப்ட்டே தோழி நீங்க சாப்
சாப்ட்டாச்சுங்க அங்க என்ன பெஷல் இன்னைக்கி
இங்க வந்து ரசமு மட்டன் சாப்ஜ் அங்க
இன்று வந்து தோசைங்க தோசையும் சட்னியும்
ஏ இவ் சிம்பிளா
அஹ் நைட் டைம் கொஞ்சஅதிகமா சாப்பிடவேணா அப்டின்னு சொல்லி தோசையும் சட்னியும் செஞ்சாச்சு
ஓகே ஓகே
இன்னிக்கு ஸ்பெ இன்னிக்கு வியாழக்கெழம அசைவம் செஞ்சிருக்கீங்க
ஆஹ் நாங்க எப்பவுமே செய்வோ தா
அப்படிங்களா சேரி சேரி சேரிங் தோழி அங்க மழக்கலா இங்கலா
இல்லம்மா எங்க மழைல்லாம் எதுமே இல்ல வெயில் தா உன்னு அடிக்குது
இங்க மழை காலம் ஆரம்பிச்ச மாரி ஒரு மூன் நா மூன்று நாட்களாக பாத்தீங்கன்னா தொடர்ச்சி இங்க மழ பேஞ்சுட்டே இருக்கு தோழி
அப்படியா மழை பெய்து இங்க எங்க மழல பேச்சே இல்ல வெயில் தா அடிக்குது
செரிங்க தோழி நீங்க எதாவது தலைப்பு வெச்சிருக்கீங்களா பேசுறதுக்கு
நீங்களே வெச்சிடலாம் சொல்லுங்க
நா அந்த மாரி இரும்புன இன்னு தயாரிப் தயாரிப்
நானும் எதுவுமே தயாரிப்பிலையே
அப்டியா சேரி பொதுவான பொதுவாகவே பேசலாமா
ஆஹ் ஓகே
இல்ல என்ன பண்ணீங்க உங்க அன்றாட
கால்லயிருந்து என்ன பண்ண எந்திரிச்ச நா தா உனக்கு வந்து இப்பதா டெலிவரி ஆய்ருக்கு அதனால நா அம் அம் அம்மா ல்ல இருக்கி
சேரிங்க தோழி
அதே எங்க அம்மாவே கொஞ்ச எங்கள பாத்துக்கறாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டா தா எழுந்திரிக்கிறோம் ஏன்னா பேபி நைட் டைம் சம்டைம்ஸ் தூங்குவாங்க தூங்க மாட்டாங்க அது பொறுத்தே கொஞ்சம் எந்திரிக்க லேட் ஆகும் அ எந்திரிச்சு கொஞ்ச எங்க வேலய மட் நாங்க அ செஞ்சுட்டு சாப்
சேரிங்க சேரிங்க சேரிங்க தோழி சேரிங்க தோழி ம் நானும் இன்னைக் காலேல எந்திரிச்சு எப் போதும் போலதான் தோழி கொஞ்சம் உடல்நிலை செரியில்லாதனால அப்டியே கொஞ்சம் மற்ற நாட்களை விட இந்த இன்னக்கி நாள் கொஞ் கு டல்லா தா போச்சு அதுவு மற் தியமே மோக்கு சாய்ங்கால ஒரு நாலு மணிக்கே பா்த்தீங்கனா மழ பெய்ய ஆரம்ச்சிருச்சு லைட்டா தூறல் துர ஆரம்மிச்சனால அது அவ்ளோக்கு வந்து இன்னைக்கு நாள் கொஞ்ச டல்லா தா போச்சு தூரிட்டு
அப்டியா
தோழி ஆமா தோ
எப்பக்கிருந்து மழ இருக் அங்க
மழை கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களாக மழ பெய்ஞ்சிட்தா இருக்கு இன்னு ஒரு ஏழு நாட்கள் மழை சொல்லிருக்காங்க
உம் எந்த பக்கோன் தெரிஞ்சிக்லாமா
ஆஹ் இது நம்மள்து மலையடிவாரம் மலை பக்க உம் அதனால வந்து கொஞ்சோ அஹ் டல்லாதா இருக்கு கிளைமேட்டு பாத்தீங்கனா அந்த ஊட்டி சைட்லலா இருக்கு இல்லைங்ளா அதனால அந்த பக் கம் அப்படிங்கறனால மழை வந்துட்டு தா இருக்குது
அப்படி இப் மழ மழ வந்தா கரண்ட்ல்லா கட் பண்ணுவாங்களா இல்ல
இங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் இருக்கும் ஆனா அதிகபட்சமா மழ பேஞ்சுச்சுன்னா மட்டு தா அந்த கரண்ட் அந்த கம்பி வந்து மரங்கள்ல பட்டு அ கரண்ட் வந்து கட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க ஆனா வந்து அதிகம் வரல இன்னிக்கி இன்னிக்கி பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஒரே ஒரு தடவ வந்து கரண்ட கட் பண்ணாங்க மதிய டைம்ல மத்தபடி வேறதுவுமில்ல இங்க விலங்குகள் தொல்லை தா கொஞ்சம் அதிகமா இருக்கும் குளிர் கொஞ்சோ அதிகமா இருக்கும் மழை வந்துச்சுன்னா இதுவே நீங்க வெயில் காலம் அவ்ளோ தெரிஞ்சுக்காது மழை காலத்துல கண்டிப்பா குளிர் வந்து ரொம்ப அதிகமா
இங்கைம் வெயில் தாங்கவே முடியல அப்படி இருக்கு அனல் அடிக்குது ஆமா உடம்பு ஃபுல்லாவே இப்படி வேர்குருன் சொல்லுவாங்கல்ல அது அது ரொம்ப இச்சிங்கா இருக்கு கூட
செரமமா இருக்கு இல்லைங்ளா தோழி கண்டிப்பா கஷ்டமாருக் ஆஹ் உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்றம் கண்டிப்பா ஒரு ரிலாக்சேஷனுக்காக வேண்டி எங்கயாது போயிட்டு வாங்க தோழி கண்டிப்பா ஒங்களுக்கு நல்லா இருக்கும் இப்பதா கொஞ்ச ரிலீஃப் ஆகு
போல எங்க குட்டி பாப்பாவ வச்சுட்டு இப்ப எங்கன்
இப்ப எது போக முடியாத நிலமை இருக்குல்ல அஹ் அஹ் அஹ் செரி சேரி
இப்ப நா வந்து மழ காலத்துக்கு தா வெயிட் பண்ணிட்டு இருக்கே இந்த வெயில் போய் மழ வந்தா நல்லா இருக்கு அப்படின்னா
ஆனா மழை வந்துச்சுன் பெருங்ளே ஏன்டா மழ வந்துச்சு
ஐயோ நா எப்பமே அப்டி நெனைக் க்கவே மாட்டேன் தோழி ஏனா எனக்கு மழைனா ரொம்ப புடிக்கு எனக்கு வெயில் பிடிக்கவே பிடிக்காது மழ நா என் நா என்ஜாய் பண்ணுவே
சேரி சேரி சேரி தோழி செரி தோழி நீங்க சமையல் செய்வீங்களா
ஆஹ் சமையல்லா நல்லாவே செய்வே
அப்டிங்ளா நானும் செ செய்வே தோழி
என்ன நல்லா செய்வீங்க நீங்க
நல்லா செய்ய மாட்டே செய்வே சாப்ட்றளவுக்கு செய்வே என்ன அசைவம் அசைவம் அசைவமுனு தேவையும் தோழி ம்மாம் ஆட்டு இறைச்சி ஒன்னு வேணு ம் கொஞ்ச நிம்ஷ சுமாராதா செய்வே நீங்க என்ன சேரி நீங்க என்ன செய்வீங்க
நா வந்து பிரியாணி கீ ரைஸ் லா சொல்வாங்கல்ல அதுலா நல்லாவே செய்வே அதலா நல்லாவே செய்வே ஸ்வீட் கூட நல்லா செய்வே லட்டு கேரட் அல்வா பீட்ரூட் அல்வா அந்தல்லா நல்லா செய்வே ஆ வீட்லே ட்ரை பண்ணிருக்கே ஒரு வாட்டி பண்ண நல்லாதா வந்துச்சி
அப்டிங்ளா செரி செரி வேற இந்த பால்கோவால்லா செய்வீங்களா
நா பண்ணதில்ல
பண்ணதில்ல
ல்வா ஃபிர்னின் சொல்லுவாங்க அது பண்ணி அதெல்லா பண்ணிருக்கே
சேரிங் தோழி அப்போ எல்லா வகையான உணவு க்களு நீங்க செய்வீங்க காரம்லந்து இனிப்
ஆ செய்வே ஏன்னா எனக்கு வந்து குக்கிங் ரொம்ப புடிக்கும் சாப்புட்றத விட இப்ப நம்ப செஞ்சி நாலு பேருக்கு போட்றது எனக்கு ரொம்பவே புடிக்கும்
பரவால்லங் இந்த ஒரு கண்டிப்பா இப் எல்லாருக்குமே இருக்காது இல்லைங்ளா இல்ல இந்த மாரி ஒரு எண்ணமு இந்த ஒரு கைவண்ணமு எல்லாருக்குமே இருக் காது ஏனா எனக்கெல்லா பாத்தீங்ன்னா யாராசி செஞ்சி குடுத்தாதா நல்ல சாப்டுவே
அ எனக்கு வந்து இப்ப நா ஒரு ஒரு தோச சுட்டா கூட என்னால முடிலன்னா கூட நா சுட்டு தருவே ஏன்னா நம்ம சுட்டு நம்ம பத்து பேர் நாலு பேர் சாப்டுறாங்களே எனக் அது ஒரு ஹப்பினஸ் எனக்கு அத் ரொம் புடிக் குக்கிங்னா எனக்கு ரொம்ப புடிக்கும்.
ஆனா இப்போ இதுவே நீ அசைவ சாப்பாடு வந்து நீங்க தனியா சேரிங்கமே தோழி.
ஊம்.
அப்போ வந்து உங்களுக்கது சாப்ட தோணாது இல்லைங்களா இப்போ நம்ளே செஞ்சு நம்ளே சா சாப்னுங் போது அது வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல
அத பலுகிடிச்சு அதெல்லாம்.
பலகிடுச்சு சேரி சேர்
எப்பயாச்சும் ரொம்பயாச்சும் என்னக்கே சாப்புண்ணும்ன்னா ம்ச் இப்ப எங்க அம்மா வீட்டுக் வந்தா எங்க அம்மா செஞ்சு தருவாங்க அந்த மாறி நீங்க செய்றது நல்லாருக்கு நீங்க செய்ங்க அந்த மாறி சொல்லி சாப் தவர எனக்கு அது நா செஞ்சு எதுக்கு சாப்புண் அப்படின்னா
பரவால்ல நீங்க வந் ந்து சமச்சு நெறைய பேத்துக் குடுக்கற எல்லாத்துக்கும் செஞ்சு குடுக்கறனால உங்ளுக்கு அந்த இது பிடித்து செயறத்னால அது நல்லா இருக்
ஆமா ஏனா எனக் நெஜமா குக்கிங்னா ரொம்ப வே புடிக்கு எனக்கு தெரியாத டிஷ் கூட நா கத்துக்கணு எனக் ஒரு ஆர்வ வரு ட்ரை பண்ணி பாப்பே அந் ந்த மாறிலா
செரிங்க தோழி செரிங்க தோழி
உ நீங்க எப்பிடி
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ சமைப்பே ஆனா நீங்க சொல்றளவுக்குலா பெரிய சமயப்பெல்லா பண்ண மாட் ட ஓரளவுக்கு சமைப்பே அது இல்லாம எனக்கு வந்து ஆஹ் முன்னாடிலா ஃபஸ் முன்னாடி வந்து நா வேலைக்கு போயிட்ருந்தங்ளா அதனால வந்து ரொம்ப அது எந்திரிப்போ வேலைக்கு போவோ அப்படிங்ற மார்ருக் ருக்ரனால யாராச்சு நமக் செஞ்சி தர மாட் டாங்களா அப்டின் யோசன வரு
உம் ஊம் ஏனா என்கள்க்கு வந்து வேலைக்கு போறதே இல்ல எங்க இதுலயே எங் க வீட்ல அதெலா அலோ பண்ண மாட்டாங்க அம்மா வீட்லயு இருக்கட்டு ஹஸ்பண்ட் வீட்லயு இருக்கட்டு வெளியே வேலைக்கு போறது வந்து அலோ பண்ணமாட் டாங்க நாங்க தான வீ ட்லியிருந்து குக் கிங்கு அதுவே மைண்ட் அதுவே பண்ணி பண்ணி பண்ணி
பழகிட்டு உம் ஆம்மா ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்தொன்னே யாராச்சும் ஒருத்தங் சமைச்சு வச்சாங்கன்னா நல்லா இருக் க்குமே அப்படிங்கற மாரி ஒரு எண்ணம் வரும் அது வந்து பாத்தீங்கனா அப்டி இருக் திற நாலையோ என்னவோ தெர்ல நா பண்ணவே மாட்ட ஆனா வந்து அவ்ளவுக்கு இதா இது பண்ண மாட்டே
உம் எப்பயாச்சி எனக்கே தோணு
ம் ம்
நம்ளால மு முடில யாராவது நம்ளுக் செஞ்சி குடுத்தா நல்லா இருக்குல இப்போ இருப்பாங்க செஞ்சி குடுப்ப அப்ப கூட என்னால உட்கார முடியாது நா ஹெல்ப் பண்றனு சொல்லி போனு ஆம்மா அது சும்மா இருக்க முடியா வேற
செரி தோழி நீங்க தோட்டமல்லா வெச்சிருக்கீங்ளா பூச்செடி அந்த மாரி அந்த மாரி எதுவு இல்ல ஆனா நமக்கு எனக்கு வைக்கணும்னு ஆச தோழி ஆனா நம்ம வீ மாடி மேல இருக்கு
ம் ஏனா எங்க வீட்ல இந்த மாரி வெக்கறதுக்கெல்லா வச சதி இல்ல நாங்கெல்லா வாடக வீடுதா மாடி இல்ல மாடியே இருந்தா தான
அப்டிங்கறதுனாலயா
ஆம்மா வாடக வீடு கூடதா மாடி மொட்ட மாடிலா இருக்காது சும்மா பால்கனி மாரி இருக்கு அங்கலா வெக் க்க முடியாதில்லையா
சேரி சேரி சேரிங்க ஆனா எனக்கு வைக்கிறோனு ரொம்ப ஆச எனக் கீழ் வீட்ல இருக்கிறவங்க லா வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க கீழ்வீடு. அப்டிங்றனால அங்க பக்கத்துலயே வச்சுருவாங்க. நம்ம வந்து அதுக்கு மேல மேல் முதல் மாடில இருக்கிறனால. முன்னாடி எது வைக்க முடியாது வீட்டுக்கு பக்கத்துலயே குட்டி பசங்க இருக்காங்க ஒரு வேள ஒரு பூச்செடிய வச்சு வச்சாலுமே அப்டியா அப்டி குடு க்கமாட்டாங்ளே ஒரு டைம் ஒரு டைம் நம்ம இருந்துட்டோ அப்டின்னா நமக்கு அந்த வீடு புடிக்கலனாலு அந்த பழக்கம் ஆயிடுயில்லிங்களா அதனால நமக்கு அந்த வீட்ட விட்டு போகுறதுனு மனசு வராது இல்லைங்களா. நார்மலா எல்லாத்தோட அ இதுவு அதுதானே ஏனா நா இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷ ப்பக் ஆக போகுது ஒரே வீட்ல நம்ம இருக் க்கோ அப்டிங்கம்போது. திரும்பி இன்னோரு வீட்டுக்கு மாத்தறத்துக்கு நமக்கு விருப்பம் இருக்க மாட்டிங்குது. அதனால அப்டியே போயிட்டுருக்கு நம்ம ஒரு வீடு இப்ப வாடக வீடா இருந்தாலுமே. ஒரு வீட்டுக்கு நாம வந்துட்டோ அப்டின்னா திரும்பி அந்த வீட்ட விட்டு போகவே நமக்கு மனசு வராது அது என்ன ஒரு
ஆமா ஆமா
அதுக்குள்ள நம்ம ரொம்ப அட்டாச் ஆயிடுவோ அதனால நம்ம ஒவ்வொ ரு விஷயமு நினைவுகளா வந்து வந்து நிக்குதுங்ளா அதனால நம்க் சீக்கரோ வெளில அங்கிருந்து வர முடியாது இங்கயுமே அப்படிதாங் தண்ணி பிரச் ச்சனையா இருந்தாலும் செரி அங்க தண்ணி பிரச்சனை எல்லா இருக்குங்களா
இங்க நெறைய எடத்துல தண்ணி பிரச்சன இருக்கு ஆனா நாங்க எடுத்து இருக்கற எடத்துல அவ்ள் தண்ணி பிரச்சனல்லா இல்ல. எங்களுக்கு அதெல்லா வசதியா தா இருக்கு. சில ஆமாமாங் குடிக்கற தண்ணி நாங்க பம்ப்ல அடிச்சு ப்போ மோட்டர் தண்ணி இருக்கு.
செரி
அ குடிக்கிற தண்ணி அத பம்ப்ல அடிக்கற தண்ணி சமைக்கிற சமைக்க அத தா யூஸ்
செரிங்க செரிங்க ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி செரிங்க தோழி நானு இங்க பாத்தீங்க அப்டினா தண்ணி வந்துரு சிறுவாணி தண்ணி வந்துரு அ குடி தண்ணீரு நம்ம வேணுனா ஆரோ வாட்டர் புடிச்சிக்கலா இல்லாட்டி நீங்க சிறுவாணி தண்ணீரே குடி ச்சுக்கலா மத்தபடி இந்த துணி தொவைக் கர்து பாத்தரோ தொலக்கர்துக்கு எல்லாமே தனியா தண்ணி குடுத்துருவாங்க இங்க தண்ணிக்கு எந்த பிரச்சனையுமில்ல அதே மாரி மின்சாரத்துக்கும் அதிகம் பிரச்சனயில்ல இந்த வெயில் காலத்துல மட்டுந்தா கொஞ்ச அதிகமா மின்சாரம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்ருக்கோ சரி தோழி ரொம்ப நன்றி தோழி எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத் தலைப்புல கண்டிப்பா சந்திக்கலாம் தோழி நன்றி நன்றி பாய்